அம்மா எப்டி இருக்கீங்க எப்டி இருக்கீங்கம்மா
ஆ நல்லாருக்கோ நல்லாருக்கோபா இ அ இ ஆ சாப்ட்டே நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கேமா நல்லா இருக்கே ம் இல்ல நேத்து போன் பண் புள்ளைங்களா என் ப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்கம்மா வந்துருவாங்க நேத்து ஃபோன் பண்ணிந்தீங்க எடுக்க முடியல சொல்லுங்மா
நேத்து த நாங்க ஒரு ஜூவுல்ளியல் கடைக்கு போனோ வாங் ஆ ஒரு பத்து கிராம் ஜுவுல் வாங்குனோ
வாவ் சூப்பர் சூப்பர் நேத்து என்னமா ரேட் பரவால்லயா நேத்தெல்லா
நேத்த விட இன்னிக்கி நானூரூபா கம்மிய ஆயிருச்சி
அச்சோ அப்ப நேத் நிக் நிக்கு வாங்கிதா நமக்கு பத்து கிராமுக்கு ரேட்ட கம்மி ருக்கு ம்
ஆனா முந்தா நாள் இப்ப கம்மி நேத்து கூட இன்னிக்கி கம்மி
செரி செரி பரவால்ல நேத்தென்ன எடுத்தீங்கம்மா
ஒரு ஒரு பவுன்ல செயின்னு ஒரு டாலர்
ம் டாலர் யாருக்கு செயின் யாருக்கு
பையனுக்கு தா எங்க பையனுக்காக எடுத்தோ ம்
ஃப்ரி உங்ளுக்கு எது எடுத்துக்லையா பையனுக்கு போயிட்டீங்க
பையன் செய்ன் அறந்துருச்சு அவன் டாலர் ரொம் நாளா கேட்டுட் இருந்தா
ம் ம்
அவன் இன்சியல் போட்டது பி னு போட்டு
சேரிங்கம்மா
ம் ஆ வந்தோனே கழுத்துல மாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டா
ஓகே ஓகே
இன்னைக்கு மே பட்டனே போடாம வேலைக்கு போவேன்ருக்கா
ம் செரி அவ்ளோ சந்தோஷ ம் ஏ ஒங்களுக்கு ஏதாது வாங்கிருந்திரு க்கலால
அ வாங்குணோ நாங்க டூர் போ போறோ நானு எ ஹஸ்பண்டு
ஓ சூப்பர் எங்க ஊருமா எந்த ஊர் பிளான் பண்ணிருக்கீங்க
நல்ல ஊரா செலக்ட் பண்ணி தாங்க பாப்போ எதாவது நாங்க போவாத ஊரா இருக்கான்னு
செரி பாக்கலா அப்பறம் என்ன சமையல்
டூரு சுத்தணு ரெஸ்ட்டு எடுக்கணு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்
சேரிங்கம்மா போயிட்டு வாங்க பத்தரமா அப்பறம் சமையல்ல முடிஞ்சுருச்சா
சமைச்சாச்சி நேத்து மட்டன் கொழம்பு இன்னைக்கு அதுனால சாதாரணம சாம்பார் வச்சாச்சு
ம் ம்
ம் உருளக்கெழங்கு ம் நீங்க என்ன பங்க்ஷன் வீட்டுல சாப்பாடா வீட்லயா
இல்ல இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டு்லதா சாப்பாடு ம் ம் பசங்கல்லா போயிட்டாங்க
ம்
நானு எங்க வீட்லயு போவோ லன்ச்
செரரி செ உங்க ஃரெண்ட்ஸ்ல்லா
ஃப்ரெண்ட்ஸ்ஸல்லா யாரு வரல நானு இவங்களு மட்டுதா போறோ ம் அங்க என்ன சமைச்சிங்க சாம்பார் எப்டி வெஜிடபிள்ஸ்ல்லா போட்டு பண்ணுவீங்களா இல்ல நார்மலா பருப்பு மட்டு தாளிச்சிருவீங்களா
இ சில என்னைக்காவது ஒரு நாள் பருப்பு மட்டு போடுவோ இது வெஜிடபிளு போட்டது தா
என்னென்ன போட்ருக்கீங்க
கத்திரிக்கா முருங்கக்கா
ம் ம் அங்கெல்லா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்ல்லா நல்லா சீப்பா கெடைக்குமா
ஆ இங்க சீப்பாதா இருக்கு முருங்கக்கா நம்ம வீட்லே இருக்கு
ஓ மரம்லா வளக்குறீங்களா நல்லது ம்
கே மர வளக்குறோ
ம்
ம் மாங்க எங்க பொண்ணு வீட்டுலேந்து வந்துது
ஓகே
அந்த மாங்காய போட்டு கத்திரிக்காய் மட்டு போட்டு வச்சாச்சு
ம் ம்
ம் காய் காயெல்லா இங்க சீப்தா
ஓகேம்மா எங்களுக் எங்களுக்கும் பரவால்ல இங்க காய்ல்லா சீப்பா கெடைக்கு
ம் ம்
காலைல இட்லி
இட்லி
ம் மகளு மருமவனு வேலைக் கெளம்பிட்டாங்க அவுங்க ரெண்டு பேர் சாப்புல்ல நாங்க தா
ம்
ம்
எப்டி மாவுல்லா வீட்லே அரச்சிருவிங்களா இல்ல பேக்கட் மாவு வாங்குவீங்களா
ஐய்யயோ பாக்கெட் மாவே புடிக்காதுப்பா எங்களுக்கெல்லா
ம்
புளிச்சு போய்டு எப்டி மேக் பண்ணுவாங்கலா தெரியாது அதனால வீட்லே அரச்சிருவோ கிரைண்டர்ல ம்
எங்க ஊர் நாங்க நா இங்க வெளிய இங்கெல்லா அரைச்சோனா எங்களுக்கு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல மிஷின் இருக்குல்ல மாவு அரைக் அரைக்கிற மிஷின் அதுல அரைச்சு குடுத்தது நேத்து கூட நானு மாவரைச்ச அன வெளியில கொடுத்துதா அரைச்ச ம் நேத்து வெளில போயிட்டோ சோன
சாஃப்ட்டா
ஆ அரஷ்ஷோ நேத்து டைம் இல்ல ஆஹ் அதனால வெளிலே அரைச்சாச்சு
ம் உங் வீட் ட்லே சாப்ட்டா செஞ்சா புள்ளைங்க கொஞ்ச நல்லா விரும்பி சாப்டுவாங்க
செய்யணுமா வீட்லியு கிரைண்டர் இருக்கு செய்வ நேத்து கொஞ்ச நாங்க வெளில போற பிளான் இருந்துச் அதனால நேத்து நாங்களு வெளில போய்ட்டோ நானு எ பிள்ளைங்க மட்டு வெளியில போயிருந்தோ
ஆ
ஸ்கூல் தெறக்க போது இல்லையா அதனால ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கு லன்ச் பேக்கு அப்பறோ அவங்க இந்த ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லா கொஞ்சோ வாங்கறதுக்காக வெளில போயிருந்தோ அங்க போறதுனால மாவு அரைக்க முல்ல
சேரி சேரி அ கடப் பொருளே பெரும்பாலு அவாய்ட் பண்ணுங்கப்பா சின்ன பிள்ளைங்ளே தெம்பே இல்லாமதா இருக்கு வர வர
ம் ம் ம்
ம் சரி எங்களுக்கு நல்ல டூரிஸ்ட் பிளேஸா செலக்ட் பண்ணி தாங்க சொல்லுங்க கொஞ்சோ பாப்போ ம் நெக்ஸ்ட் வீக் போற மாரி
சரிங்ம்மா கண்டிப்பா பாத்துட் சொல்றேங்ம்மா
ம்
எப்டி உங்களுக்கு கிளைமேட்டு இப் இப் ஊட்டி கொடைக்கானல் அது மாரி கிளைமேட் சில்னு இருக்ற மாரியா இல்ல நார்மா சுத்தி பாக்ற மாரி இருந்தா ஓகேவா
எப்டி நாலு ஓகேதா
ம்
அ
சரிங்ம்மா
ம்
போகுபோது பத்தரமா பொய்ட்டு வாங்க
ஆ சேரி ம் நீங்க எங்கேயாது டூர் போவீங்ளா
இல்லம்மா நா எது டூர் போற பிளான்ல இல்ல இன்னொ ஒரு வாரோதா இருக்கு ஒரு வாரத்ல பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடு இனிமே ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லா அதெல்லா அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பிளான் பண்ணவே சரியா இருக்கு மாற எது இல்ல
ஆ
ம் நாங்க சும்மா ஒன்டே ட்ரிப் மாரி ஏதாவ்து வேணுா ஊங்க பொய்க்குவோ மத்தபடி வெளியில நீங்க சொல்ற மாரி ரெண்டு மூணு நாள் பிளான்லா எதுவு இல்லமா
அ அ அ
ம் ம்
நாங்ளு இப்போதா எங்க கல்யாணத்துலயிருந்து நாற்பது வருஷத்துல இப்போதா போலான்னு பஸ்ட்டு பிளான் போட்றே
சேரி சேரி போய்ட்டு வாங்க ரெண்டு பேரு
அ
ம் என்க்கு பசங்க ஸ்கூல் இருக்குறதுனால சே வந்து லீவே முடிஞ்சிருச்சு ஏப்ரல் மே ரெண்டு மாசோ லீவ்ல இருந்தாச்சு அவுங்க அவுங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு பொயிருந்தாங்க
அ
அவங்கெல்லா சுத்திட்டு வந்துட்டாங்க எங்ளுக்கு ஆபீஸ் லீவ் கெடையாது அதனால நாங்க எங்கயு டூர் போல
ம்
அப்டி வேணுணா அப்டியு யோசிக்கணுனா ஒன் டே ட்ரிப் ஆ ஏதாது யோசிச்சிக்லா ஆனா இப்ப வரைக்கு பிளான் இல்ல உங்கள்ட பேசுனதுக்கு அப்றோ அந்த ஆச வருது வேணா யோசிக்லா ம்
சேரி சேரி ம் அங்க என்ன பொருள்ல்ல சீப்பா இருக்கு
என்ன பொருள்லா சீப்பா இருக்குனா எங்க ஊர்ல ட்ரெஸ்சு மலிவா கெடைக்கு ட்ரெஸ்சு நீங்க நெறையா னா நா ட்ரெஸ் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலா ட்ரெஸ் ஈஸியா கெடைக்கு போ
ஆ
ம் நீங்க வந்தீங்னா சொல்லுங்க ட்ரெஸ் வாங்கலா
சேரி
மார்கெட்டாவே இருக்கு டெக்ஸ்டைல்ஸ் மார்க்கெட்னே இருக்கு ஒரு ஆயிரோ கட ரெண்டாயிரோ கட இருக்கு ஒரே தெருல சோ அது மாரி இருக்கறது உங்களுக்கு ட்ரெஸ் இங்க நல்ல சிப்பா கெடைக்கு
அ ஆ
அப்றோ எங்க ஊரு மாம்பழத்துக்கு பேமஸ் மாம்பழம் கெடைக்கு அது சீசனுக்கு அது மாரி டிரெஸ்சு நீங்க எப்ப வந்தாலு வாங்கலா
ம்
ம்
ச
அப்றோ மணி பன்னெண்டை ஆயிருச்சு இன்னு சாப்பலையாமா
இனிமேதான்பா மாத்ரய போட்டுட்டு இனிமேதா சாப்பணு ஒன்றப் போல அவுங்க வருவாங்க சேந்து சாப்டுவோ
செரி செரி
ம்
ம்
என் சின்ன பொண்ணு ஊர்லேந்து வந்துருக்கு
ஓகே ஓகே எங்க பொண்ணு சமையலா உங்க சமையலா
பொண்ணுதா சமைக்கறா வந்ததுலிந்து எனக்கு ரெஸ்ட்டுதா ம் பேத்தி சமப்பா நல்லா சின்ன பொண்ணுதா ஆனா சூப்பரா சமப்பா
யாரு பேத்தி ஆ ம் ம் ம்
நா ஊருக்கு
பேத்தி நல்லா சமப்பாங்கன்னு சொல்றீங்ளா ஓ சூப்பர் பேத்திக்கு என்ன வயசாகுது காலேஜ் போறாங்ளா
ஆ காலேஜெல்லா போல எயித்துதான் படிக்கறா
ஓகே எயிட்த்துக்கே இப்போ சமைக்க வூடுறீங்ளா நீங்க
அவுங்க அம்மா அப்படி வளத்துட்டா சமைக்க வெச்சு
ம் சேரி பரவால்ல பொம்பள புள்ள சமையல் கத்துக்கணுந்தான நல்லதுதான
ம்‌ பதிமூணு வயசுலயே கொஞ்சோ ஓவர்தான் ஆனா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு டி செல்ல பாத்து யூடியூப்ப பார்தே நெறையா கத்துக்கிறா
ம் ம் இப்பல்லா பசங்க யூடியூப் இருந்தா போது அவுங்களே சமைச்சிருவாங்க
ம்
சமையல் கத்து குடுக்க அம்மாத்தா பாட்டி எல்லா தேவயில்ல யூடியூப் போதும் இப்ப‌ ம்
என் பையனே சொல்லிருக்கான் வெளிநாடெல்லாம் போய் சமைக்கணும்பாப்பா நீ செஃப் ஆயிடு அப்டின்ட்டுருக்கான்
அய்யோ பொம்பள புள்ளைங்க எப்போதுமே கிச்சன்லதா இருக்க போறாங்க இதுல செஃபா வேற போய் படிக்கணுமா ம்
பொய் படிக்கணுமாவா
ஆன்லைன்ல படிக்கிறதுல்லா சரி சிப்புக்காக சொல்றே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்ருக்குன் சமைக்கிறா அதுக்காக நம்ம அந்த வேலைலே விட முடியாதுல்ல
ஆமா ம் உ மாமனுக்கு அப்டி ஒரு ஆச எனக்கெல்லா எம்பொண் பேத்தி நல்லா பெரிய போஸ்டிங் வர்ணுந்தா ஆச
செரிங்கம்மா உங்க த உங்க பைய நெனைக்கற்து தப்பில்ல
ம் ஏனா அவள அடிச்சுக்க ஆளே இல்லியா சொல்ட்டா ஏ மவ பாப்பாவ சமையல்ல அடிச்சுக்க ஆளே இல்ல எனக்கு தெரிஞ்சி அப்டின்ட்டா ம்
ம் பதிமூண் வய்ஸ் பொண்ணு இந்தளவுக்கு பாராட்டு வாங்கறளவுக்
ம் எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வர்றவுங்க எல்லாரு நல்ல பிள்ள நல்ல பிள்ள
ம்
அப்டினு வர்றவுங்களுக்குலா ஜூஸு, காப்பீ, டீ
ம்
அப்டியே அவ்ளவு
சேர் சுத்தி போடுங்க அப்ப உங்க பேத்திக்கு
ம்
ம்
அது சேரி
செரிம்மா செரிங்கம்மா சாப்டுங்க நேத்து நீங்க ஃபோன் பண்ணீர்ந்தீங்க இல்லயா சேர் ஃபோன் எடுக்க முடிலீன் தா இப்ப கூப்ட்ருந்தே
சேர் செரி
நீங்க நக வாங்னது சந்தோஷந்தா போய்ட்டு பாருங்க எனக் கொஞ்ச வேல இருக்குமா நானு இப்ப அவுங் ஃப்ரெண்டு வீட்டுக் கெளம்பணு இல்லயா நா பேசறேமா பாருங்க சேர் வைக்கட்டுமா ம் ஒடம் பாத்துக்கோங்கம்மா ஆ பாய்